பீ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ இன்னைக் என்ன தலைப்பு
நீங்களே சொல்லுங்ல எதுனா ஒரு நல்ல டாபிக்கா பேஸ்லா
இன்னிக்கு நம்ம பாக்க போறது வந்து ஆ பள்ளி பருவம் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து நெறைய கத்துப்போ சின்ன வயஸ்ல இர்ந்து செரி ஆ அந்த ம் அடித்தளம் அப்டின் சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடந் னதா ஏன்னா அங்கதா நம்ம நம்ம வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறோ ஆ சிரியர்கள் நமக்கு நல்லது சொல்லி தராங்க நம்ம வந்து அ ஒ ஒலகத் தில என்னென்னல்லா நடக்குது என்னென்னல்லா இருக் கு அ சாப்பாடு நன்மைகளு மருத்துவ நன்மைகள் இதெல்லாமே வந்து இந்த படிப்பு மூலியமா தா வந்து நம்ம கத்துக்குறோ நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி
ஆமா சிஸ்டர் அது என்னமோ உண்மதா நம்ம எப்டி இருக்கணு அப்படின்றது கூட நம்ம இல்ல இப்ப சொல்லி குடுத்ததா அவுளுக்கு இன்னு எப் அது அப்ப சொல்லி கொடுத்தாதா இப்ப நம்ம கண்டின்யூ ஆய்ட்ருக்கு நம்பகிட்ட அப்ப நம்ப்ள ஒழுங்கா இது பண்லனா நம்ப இப்டி இன்க்க மாட்டோல அதனால பள்ளி பருவம் ரொம்ப முக்கியமானது ஏதா வார்த்த சொல்ரியா அவிட்ட தீவட்ட சொ ஹலோ
ஆமா அந்த பள்ளி பருவத்துல வந்து அந்த ஆ சிரியர்கள் நெறைய திட்டு வாங்கறது பனிஷ்மெண்ட்டு ஹோமர்க் செய்யாம இருக்கற இதெல்லா வந்து அத இப்ப நெனச்சு பாத்தாலு அது சிரிப்பா இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு சில நேரோ ஆஹ் சரி போய் பார்த்துக்கலா ஸ்கூல்ல போய் பார்த்துக்கலா அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க ஒரு சிலரு மிஸ்ஸு திட்டுவாங்க பனிஷ்மெண் குடுப்பாங்க அப்டீன்ட்டே வந்து பயந்து போயி எல்லா முடிஷ்ட்டு வருவாங்க பேஃபெக்ட்டா இருப்பாங்க அந்த போ ட்டியே வந்து ஃப ஃபஸ்ட் ராங்க்குக்கு செகண்ட் ராங்குக்மே வந்து ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்கு இதல்ல வந்து நெனைக்கும் போது கொஞ்ச ஒரு வேடிக்கையாகவு இருக்கு அதே சமயத்துல ஒரு ஒரு நெனச்சு பாக்கு போது ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாவு இருக்கு
ஆ ஆ சிஸர் ஒங்கல்க்கு எப்டி சிஸ்டர் ஸ்கூல் பிரன்ஸ் இன்னு அட்டாச்ல இருக்காங்களா
எ கூட லாருமே அட்டாச்லதான் இருகாங்க என்னோட ப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பேசுறாங்க கான்டாக்ட்ல இர்க்காங்க அவங்கவுங்க அப்டேட் பண்ணுவாங்க அடிக்கடி பேசிக்க மாட்டோ ஆனா யாருக்காது பெறந்தநாள் வந்தாதா ஏதாது வாழ்த்து சொல்றதுக்கு அப்பப்ப நெனச்சு பேசுவோ
ஓ ஒங்களுக்கு ஸ்கூல் லைஃப்ல இது புடிச்சது அது புடிச்சது அப்டி எது இருக்கா இது ஒண்ணு மறக்க மாட்டே ஸ்கூல் லைப்ல அப்படி யானா இருக்கா சிஸ்டர் உங்கல்க்கு
பள்ளி பருவம் பாத்தா வந்து அந்த இங்லீஷ் சப்ஜெக்ட் தா ஏனா அந்த தமிழ் லாங்குவேஜ் த ட பீரியட் டைம்ல வந்து ஒரு லா ஜாலியா இருக்கு ஏனா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அது வந்து நம்ம ஜென்ரலா நம்ம பேசி கத்துக்கறனால நம்மளு வந்து அந்த அளவுக்கு ஒரு பயோ இருக்காது இதே வந்து அறிவியலா இருந்தாலு சரி இல்லன்னா சோசியல் சயின்ஸா இருந்தாலு சரி கணக்காக இருந்தாலு சரி இதெலா வந்து நம்ம ஒடனே ஒடனே பாத்து போடணு யோசிச்சு போடணு புதுசு புதுசா கண்டுபிடிக்கணு ஆனா அந்த லாங்குவேஜ் இதுன்னு பாத்தீங்னா வந்து அதுல நெறைய கதைகள் அந்த கதைகலா நல்லா இருக்கு உரை ஆடலு அப்ரோ கட்டுரைகள் அப்ரோ ஆசிரியர் அப்ப அப்ப நடுல வந்து அவங்களோடை வாழ்க் லாரும் சொல்லுவாங்க அதெலா ஒரு மறக்க முடியாதது எனக்கு வந்து எங்க தமிழ் சிஸ்டர் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட் ஸ்டானவங்க ஆனா அது முடிச்சு வரும்போது தா தெரியு அவங்க அவ்லோ ஒரு நல்ல பசன் அப்படினு நல்லா ஜாலியா இருப்பாங்க நல்லா விட்டடிப்பாங்க ஆனா அதே சமயத்துல கொஞ்ச புடிபாங்க ஸ்ட்க்டா புடிபாங்க அவுங்கள இபயு நெனைச்சாலு மறக்க முடியாது
உ ஹலோ
நீங்க உங்க பள்ளி பருவத்த பத்தி சொல்லுங்க
என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஸ்கூல்யே ஒரு மூணு ஸ்கூல் கிட்ட மாரி இருப்ப சிஸ்டர் நானு ஒன் பைவ் சேவன் டூ டென்னு அப்புறோ லெவன் டூ டு்வெல்லு சோ இந்த மாதிரி மாறதுல எனக்கு நைறைய பிரண்ட்ஸ் இருக்காங்க அது இல்லாம நாங்க என்ன பண்ணுவோனா புரில்ஸ்ல எங்க ஸ்கூல்ல என பண்ணுவாங்கனா ஒரு பேப்பர் மாறி ஒண்ணு ஒட்டி இருப்பாங்க ஞாபக இருக்கா உங்களுக் ஞாபக இருக்கும்னு நினைக்குறே ஸ்கூல்ல எல்லா பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சிட்டு கீழ வந்து நம்பர்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ச்சு நம்ம அது அதுபடி படிச்சுட்டு வரமாதி அதுதாமே எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி ஒரு அஞ்சு ட்ரே வச்சிருப்பாங்க அந்த ட்ரேக்குள்ள வந்து இப்ப ரெண்டா நம்பர்னா அது ஒரு அநியர் ரோம் ஒர்க் இருக்கு அத நம படிச்சு முடிச்சு மேம்கிட்ட டெஸ்ட் எழுதி காட்ட நம்ம நெஸ்ட லெவல் தேர்டுக்கு போலா அந்த வாரம் ஃபுல்லா அது ஃபுல்லா முடிக்கணு அப்டின்ற மாதிரி இருக்கு அது நல்லா இருக்கு ஃபிரண்ட்ஸ் கூட போட்டி போட்டு படிப்போ நாங்க நான் இந்த லெவல்ல இருக்கே நீ எந்த லெவல்ல இருக்க அப்டின்ட்டு ம் அது நல்லா இருக்கேன் கா ஃபுல் எக்ஸ் நல்லா எழுதாங்காட்டி ஞாபக வருது அது இவ்ளோ நாள் ஞாபக வரல நீங்க பேசுனவுனே டக்குனு அந்த விஷய ஞாபக வந்துருச்சு
பள்ளி வாழ்க்கன்றாவே வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு மறக்க முடியாத ஒரு காலமாதா இருக்கு ஏன்னா அது வந்து கொழந்தையோட அறிவு ஒழுக்கோ தெறம அப்ரோ நட்பு இத எல்லாமே சேர்ந்து உருவாகற ஒரு எடம் தா பள்ளி அங்கதா நம்ம மொத மொத எழுத கத்துக்குறோ நண்பர்கள சேர்க்கறோ ஆசிரியர்களோட அன்பு அவங்களோட வழிகாட்டுதலு இதெல்லாமே நம்மளுக்கு பெறனால இந்த பள்ளியில தா நம்ம எல்லா மே தெரிஞ்சுக்க பள்ளின்றது வெறு படிப்புக்கான ஒன் அத மட்டு இல்லாம அது வந்து ஒரு நல்ல மனிதராக நம்மள வாழ கட்டு தருது ஒரு சிறந்த இடமா இருக்கு ஏன்னா பள்ளி வந்து வாழ்க்கையில நம்ளுக்கு அ காலையில அந்த கூட்டோ வகுப்பற பாடங்கலு அப்ரோ வந்து விளையாட்டு நேரோ விளையாட்டு நேரனாவே எல்லாருக்கு புடிச்ச ஒரு பீரியட்ன்னா அது ஒண்ணுதா ஏன்னா அதுல்ல மட் டுதா நம்ம ஜாலியா விளையாடலா நம்ளுக்கு புடிச்சத விளையாடலா அது வெறு ஒரு அதா ஒரு நம்மள ஒரு வந்து ஒரு நல்ல மனிதராக வாழ கத்து தருது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நெறையா ஆ சயின்டிஸ்ட்டு டாக்டரு இன்ஜினியரு நர்ஸு அப்ரோ டெக்னீஷியன்னு இன்ஜினியரு இதெல்லாமே வந்து ஒரு அவங்களுக்குல்லா ஒரு அடித்தளமே அந்த படிப்பு தா அதுல இருந்து தா அடுத்தடுத்து நம்ளுக்கு என்ன பண்ணனு எப்டி செய்யணு வாழ்க்கையில நம்ம எப்டி முன்னேறணு அப்டின்றத கத்துதருது அப்படிதானே வந்தவங்க அப்துல் கலாம்மு ஏ பி ஜே அப்துல் கலாம் அப்ரோ கல்பனா சாவ்லா அப்ரோ சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் அந்த அளவுக்கு படிக்கலனாலு டென்த் வரைக்கு படிச்சிரு காரு ஆனாலு அவர் வந்து ஒரு சிறந்த மனிதா இருக்குன்னா அவரோட உழைப்பு தா
ஆ பி வி சிந்து நெறையா விளையாட்டு துறைகள்ல இருக்கறவங்க படிப்பு துறையில இருக்கிறவங்க விஞ்ஞான துறைகள்ல இருக்கிறவங்க ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க அப்ரோ மருத்துவ துறையில இருக்கிறவங்க இந்த மாரி ஒவ்வொரு துறையிலயு அவங்க எப்டி சிறந்து அவ்ளோ தூரோ விளங்கறாங்க அப்டின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணோ அந்த பள்ளியோடதுதா அந்த ஆசிரியரோட தூண்டுதல் அடுத்தது முடிச்சுட்டு இப்ப இப்ப டென்து முடிச்சுட்டா அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கணு அடுத்து என்ன படிக்கணு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணுன்றதையு ஆசிரியர் நம்ளுக்கு கத்து தர்றாங்க அப்ரோ பள்ளி முடிச்சதுக்கு அப்ரோ அடுத்தது உயர்கல்விக்கு நம்ம என்ன பண்ணணு அப்டின்னு சொல்லி தராங்க என்ன பண்ணா இப்டிப்பட்ட வேலைவாய்ப்புகலா இருக் இது அப்டின்னு இந்த மாரி ஒரு சில ஆசிரியர்கள் தா சொல்லுவாங்க எல்லாரு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் வந்து நம்ம மேல ஒரு அக்கறையாக ஒரு கருத்தாக இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் பாத்தீங்னா அவங்க வந்து பெற்றோருக்கு அடுத்த இரண்டாவது ஒரு ஆளா தா நம்ம அவுங்கள கருதுறோ ஏனா அவங்க வந்து நம்மளுக்கு நறைய பாடங்கள் மட்டு இல்லாம ஒழுக்கம் நேர்ம பொறுப்பு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பண்புகள கற்று தறனால பள்ளி வாழ்க்கையில நமக்கு தன்னம்பிக்கை மற்றும் எதிர்கால இலக்குகள வந்து உருவாக்க உதவு அப்ப இப்பையு மாணவர்களோட அ நாட்டு தலைவர்கள் அப்டின்னு சொல்ல போனா பள்ளி வாழ்க்கையில வந்து நல்லா பயன்படுத்தி அத கல்வியிலு நல்ல பண்புளையு முன்னேற்னால் தா இவ்ளோ ஒரு ஒரு உயர்ந்த இதுல பொக்கிஷமாக அவுங்க வந்து அந்த நினைவெல்லா நினச்ச பார்க்கும் போது அதெல்லா வந்து ஒரு சிறந்த ஒரு டைமண்டுக்கு சிறந்ததா இருக்கு ஏன்னா நம்ம அந்த இப்ப கூட அப்பப்ப அந்த அ அலுமினிய மீட்ன்னு சொல்லுவாங்க பழைய ஸ்டூடெட்ஸ் எல்லா வந்து பாப்பாங்க ஓல்டு ஸ்டூடெட்ஸ்ன்னு அப்பெல்லா போகும்போது அந்த வகுப்பறைகள் அந்த விளையாடுற இடம் ஆசிரியர்கள் ஒரு சில இடங்கள பார்த்தாவே நம்மளுக்கு ஞாபகம் வரு நண்பர்களோட விளையாண்ட நேரோ இப்ப நறையா
உங்களுக்கு வச்சுருக்காங்ளா சிஸ்டர் அலுமினி மீட்டு
ஆ வச்சிருக்கறாங்க வச்சிருக்காங்க நா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வப்பாங்க நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க ப்ரெண்ட்ஸ் குரூப் ஆமா குரூப்ல இருக்கனால நாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அப்ப நாங்க போவோ போய் பார்த்துட்டு அப்டியே எல்லாரையு இது பண்ணிட்டு வருவோ ஒரு சில டைம் போகமுடில ரொம்ப நாளாச்சு போன வருஷ த்துக்கு முந்தின வருஷம் போனது அதுக்கப்றோ ரொம்ப நாளா ஆச்சு போக முடியல
ரிட்டனு வந்து
ஃபேமிலி லைஃப் அப்டின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வந்துறதுனால நம்ம வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணு அப்டின்னால நம்மளுக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்காது அந்த ஸ்கூல்ல இருக்க என்ஜாய்மென்ட் ஸ்கூல் லைஃப் தான் வந்து கவல இல்லாத லைஃப்பு எத பத்தியும் குளிச்சு குளிச்சு கவல இல்ல யார் எது சொல்லுவாங்கன் கவல இல்ல படிச்சோமா சாப்ட்டமா தூங்கணமா நல்லா ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டோமா ஊர் சுத்தனோமா அந்த வாழ்க்க வந்து ஒரு கவலயில்லாத வாழ்க்கன்னா அது ஒரு பள்ளி பருவம் தா நா சொல்லுவ
ஆமா சிஸ்டர் அதே என்னமோ உண்மதா நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க சிஸ்டர் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்ளா இல்ல ஹவுஸ் ஒயிஃப்பா
ஆமா நா வந்து வீட்ல தா இருக்க
புரில சிஸ்டர் என்ன சொன்னீங்க
வீட்ல தா இருக்க நானு
ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நீங்க வந்து இந்த பள்ளி பருவத்த பத்தி கொஞ்சோ சொல்லுங்க உங்களோட படிச்ச பள்ளியில படிச்சது அப்றோ நறைய பனிஷ்மெண்ட்லா எதாவது வாங்கிருக்கீங்ளா இல்ல இன்ட்ரெஸ்டிங் அந்த மாரி ஏதாது சொல் சொல்லுங்க பாக்கலா
என்னோட பள்ளி பருவ வந்து எப்டி போச்சுன்னா நா வந்து ஒரு கோயட் ஸ்கூல்ல தா படிச்சே ஸ்டார்டிங்ல சோ அங்க நெறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடச்ட்டாங்க அது இல்லாம அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா வேறு ஸ்டாண்டட் போறப்ப சிக் ஸ் டூ டென் போறப்ப என்னன்னா ஒரு கேள்ஸ் ஸ்கூலுக்கு போய்ட்டே எனக்கு அந்த வய்பு சுத்தமா செட் ஆகல என்னடா இது இத்தன வர்ஷோ பசங்க கூட படிச்சுட்டு இப்ப திடீர்னு கேள்ஸ் ஸ்கூல்ல படி திறமே அப்டின்ட்டு அந்த ஸ்கூல்ல ஒரு அஞ்சு வர்ஷோ படிச்சே திருப்பி அந்த ஸ்கூல்ல அது டென்த் வரைக்கு தா இருக்கு அப்டின்ட்டாங்க அதுக்கப்றோ திருப்பி வேற ஒரு ஸ்கூலுக்கு போன அங்க நா பண்ணாத அட்டகாசமே கெடையாது நாங்க என்ன பண்ணுவோன்னா கிளாஸ் ஹவர்ஸ்ல லசன் எடுத்து இருப்பாங்க பேக் சைட்லந்து ரெண்டு ரூம்க்கு ஒரு ஒரு தடுப்பு மாத்த வச்சிரு ருப்பாங்க அதுலா ஜம்ப் பண்ணி போற மாரிலா இருக்கு நாங்க என்ன பண்ணுவோன்னா இந்த கிளாஸ்ல எங்களுக்கு பிடிக்காத மிஸ் இருந்தாங்கன்னா அந்த கிளாஸ்ல போயிடுவோ அந்த கிளாஸ்ல இருந்தாங்கனா இந்த கிளாஸ்க்கு வந்துருவோ சோ இந்த மாரி மாறி மாறி பண்ணிட்ரு ப்போமா இது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு ஸ்கூல் லைஃப்ல
அது மாரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பிரின்ஸ்பல் வந்து செக் பண்ணுவாங்க
ஆமா அப்பதா சிஸ்டர் ரொம்ப பயமா இருக்கு ஐயோ என்ன பண்ணுத்து அப்போ நோட்ஸ்சே எழுதிருக்க மாட்டோ தீடீர்னு வந்து நம்ம நோட் எடுக்கிறப்ப பயம் வந்துரு நம்ளுக்கு ஏன் எழுதலனு கேப் பாங்லோ அப்டிண்ட்டு
ஆமா அதெல்லா வந்து மறக்க முடியாதனேத் தேர்வு நேரத்துல வந்து தெரியாத கேள்வி வந்துட்டாவே திரு திரு திருனு முழிக்கிறது எப்டி எழுறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போ அப்றோ இது சுத்தி கித்தி பாப்போ ஏதாவதுன்னா சிக்னல்லா காட்டுவாங்க
ஆ
அதெல்லா கொஞ்சோ நல்லா ஜாலியா இருக்கு அது மாரி இந்த டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல தா வந்து நா நா ஃபிலை பறக்கும் படைனு சொல்லுவாங்க அத
ஓகே சிஸ்டர் நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல பேசலாம்
சேரி நன்றி உங்க கூட பேசினதுக்கு